சொல்லு சொல்லு ஃப்ரோ
சாப்டடேண்பா
ஆ சாப்ட சாப்டன்டா
ஆ என்னா பண்ற
கேம் ஆட்னுக்குறட
நா அதா போன் பண்ண ஃப்ரீ ஃபையர்னா வெளாத்துக்கு வாடானு
ஆ
ஃப்ரீ ஃபையர்லா வெளாத்துக்கு வாடான் தா போன் பண்லானு வந்தே
வெள்ளாளண்டா பொறுமையா வெள்ளாளாண்டா
வெருப்பாக்குது டா மதி எங்க இருக்குறா மதி வேண கூப்டு வெளாள்லா
மதி வீட்ல இக்குறா
போன் பண்ணா கேம்மா வெள்ளாலா என்ன சொல்ற காக வேற கத்தினே இருக்குதுடா ஃபுல்லா
இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியு
ஒண்டு என்னா பண்ணிக்கிற நீயா சைட்ல ஸ்க்ரோல் பண்ணி வச்ட்டு எதனா பாத்துங்கிறியா
ஆஹா பாக்கல விளான்னுக்கிற
டேய் அதா நீ அமைதியா கேம் வெளையாடிங்கிற இங்க பேச கூட மாட்ற அப்டி இருந்தா எப்புரா டேய் நீ நாங்க மட்டு தா பேசுறா மேறிருக்குது நானே கத்திங்கிறே நீ ஊ ஆன்லா சொல்ற
வேர்ன்னா பண்றது
நீ அதுக்கு கேம் ஸ்கோர் பண்ணிட்டு இதுலே நார்மலா ரெண்டு பேரு பேசலா அப்பதா கரக்டா இருக்கு அப்ப நீ அமைதியா இருக்குற நா ஒரு ஆள் எவ்ளோ நாள் பேசிட்டே வாய தா வலிக்குது பேசி பேசி பொண்ணு கீழ பேஸ்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நால அவர் அஞ்சவர் டெய்லியு பேசுவ
அப்ப யாருன்னா பொண்ணு ரெஃபர் பண்ணிக்க
ஆ பொண்ணுதா ரெஃபர் பண்ண போற ஆனா அவுங்க அதெல்லா லாகின்லா பண்ணு அதா பார ஐடில இதெல்லா சேர்த்துண்ணு எதுக்கு பொண்ணு சேத்துணுன் பாகற அந்த பொண்ணுகளுக்கு வேற அம்பது நிம்ஷோ தா பேச முடியு அதுக்கு மேலலா பேச விட முடியாது அத நா கொஞ்ச நேத்துல முச்சிருவே டப்பு டப்புன்னு முச்சிரு மேடோ அந்த அம்பது நிம்ஷோ அவுங்களே பேசறவங்கலா ரொம்ப நேர்லா போவாது
ஆ
பட்டு பட்டுன் முஞ்சிரு ஐம்பது நிம்ஷோ எப்டி போதுனே தெரியாதுரா பட்டி பிட்டுன் வேலே முடியு என்னா பண் சொல்ற நம்ம எல்லா கன்டென்டு யோசிக்காது அதெல்லா கன்டென்டு குத்துன்னே இருப்பாங்கோ பொண்ணுங்கள பத் தெரியு நீ கண்டன்டு குடுக்க மாட்ற கேம் வெளாடிகிற என்னா பண்றது சொல்லு
செரி அப்ப நீ விளாட்ன கேம் பத்திலா சொல்லு
நானா ஃப்ரீ ஃபயர் வெளாடிர்க்கே பப்ஜி வெளாடிகிற டெம்பல் ரன் சப்பேசப் எல்லா வெளாடிகிற நீயே
நானு என்னென்ன கேம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ அத்தனையு ட்ரை பண்ணுவே
அந்த ஏதோ நீங்க ஒன்னு வெளாடுவீங்ளே என்னது ப்ரோ அந்த ஏதோ வீடுல்லா கட்டுவீங்ல அதெல்லா அது என்னா கேம் அது
நீயூ ட்ரை பண்ணு ப்ரோ டிஃபிகல்ட்டா இருக்ற கேமெலா ட்ரை பண்ணுனா நெறைய இதுவா இருக்கு
இன்ட்ரெஸ்ட் வராது ப்ரோ அதெல்லா கொஞ்சொ இன்ட்ரெஸ்ட்டாருக்கனு ப்ரோ இன்ட்ரெஸ்ட்டாருங்க இன்ட்ரெஸ்ட்டா வெளாண்டா தா ப்ரோ சூப்பராருக்கு கொஞ்சொ ஜாலியா
இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு காட்டி செரி இன்ட்ரெஸ்ட் வராது ப்ரோ நீ ட்ரை பண்ணாதா ப்ரோ வரு
ஓ அப்டியா ஆ சேரி சேரி ட்ரை பண்றே ப்ரோ தூக்கோ வேற வர்து ப்ரோ தூக்கோ வேற வர்து நைட்டு வேற வேலைக்போனு ன்னா பண்றதுன் தெர்ல வேலக்கி போனாதா ப்ரோ காசு எல்லா கைக்கு வரு
நம்ப வேலக்கி போனாதா ப்ரோ நம்பளால முடியு இல்லனா எதுமே முடியாது ப்ரோ
கர்ட்டு கர்ட்டு ப்ரோ ன்னா பண்றீங்க வீட்ல
படுத்துட்ருக்கே ப்ரோ
ஓ அப்டியா சேரிங் சே எங் எங்கருக்க வீட்ல இருக்றீங்ளா
வீட்ல தா ப்ரோ‌ இருக்க வீட்ல தா
ப்ரோ எங்கனா வெளிய போலாமா ப்ரோ எங்க வேணா
இப்பதா ப்ரோ ஃப்ரெண்டு வீட்டுக் போய்ட்டு வந்தே
ஆ ஹா வெளிய எங்கனா டூர் மாரி எம் ஜி எம் அந்த மாரி எங்கனா போலாமான் கேக்கறே
வெளியவா ப்ரோ செரி ப்ரோ போலா ப்ரோ
எங்க போலா
அத்தா நீங்ளே சொன்னீங்க எம் ஜி எம் அது மேரி எத்துக்கு போலா
ஆ ஆ கொஞ்சொ ல ரிலீஃப்ஃபாவு ப்ரோ வீட்லே வெறுப்பாருக்கு ப்ரோ ரொம்ப டிஃபிகலி மெண்டலி பிரஷர்லி எல்லாமே ஆவுது ப்ரோ வீட்ல
கர்ட்டுதா ப்ரோ
வீட்லே ஃபுல்லா கேமிங் கேமிங்னா பூரா மெண்டல் ப்ரஷர் ப்ரோ
ரொம்ப கஷ்டோ
ஆமா ப்ரோ ப்ரசர் ப்ரசர் ப்ரசர் ஃபுல் ப்ரசர் ஒன்னு பண்ணமுல்ல ப்ரோ
நம்பளால் முடிஞ்சவர ட்ரை பண்ணுவோ முடிலன்னா வுட்ருவோ அவ்ள தா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ன்னா பண்றீங்க ப்ரோ நீங்க பத்துகிறே சொன்னீங்ள ன்னா சாப்பாடு ப்ரோ நைட்டு
நைட்டுக்கு வெளியதா ப்ரோ வாங்கி சாப்புனு
ஓ அப்டியா நீங்க எங்க சாப்டுவீங்க எந்த ஓட்டல்ல சாப்டுவீங்க
நாங்க வந்து இங்க பக்கத்துல கூட்ரோடுன் ஒரு எடோ இருக்கு ப்ரோ
ஓ அந்ஓட்டல் பேர் ப்ரோ நல்லாருக்குமா
ஆ நல்லாருக்கு ப்ரோ
ன்னா ன்னா சாப்டுவிங்க நைட்டு தோச அந்த மாரியா இல்ல சிக்கன் ரைஸ்
அது மேரி ரைஸ் தா ப்ரோ ரைஸ் பரோட்டா அதுமாரி தா சாப்ட்வே
ஆ அணைக்கடைகள் எதோ அணைக்கட்டாமே எதோ ஃபேமஸா பிரியாணி கட ஓப்பன் பண்ணிருக்காங்களா
ஆமா ப்ரோ நா கூட கேள்விப்பட்டே ட்ரை பண்ணு ப்ரோ ஒரு நாள்
நா எதோ எஸ் கே பிரியாணியா ப்ரோ சூப்பராருக்கா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸுலா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அன்லிமிட்டடா சூப்பராருக்கா எவ்ளோ வேணா சாப்புலாமா டேஸ்ட்டு வந்து ப ஒரு டென் க்குனா ஒரு எயிட்டு குடுக்கலாமா ப்ரோ அந்தளவு டேஸ்ட்டாருக்கா
எல்லா குவான்டிட்டி கறி எல்லாமே எக்ஸ்ட்ரா போடுறாங்களா ப்ரோ பசங்க எல்லா விளையாடிங்கிறாங்க ப்ரோ லலித் சஞ்சீத் குரு யனாத்துலா ஹலோ
ஏ போய் விளையாடுதான ப்ரோ
டேய் நீ எதல்லா பேசுற நா மட்டு பேசுன கூடாது ரெண்டு பேரு பேசுன்டா
கரக்டு தான்டா என்னப்ப
விட்டுற எப்பா சாவடிக்காதடா நீ நா பாட்டு நா என்னா பேசறேனே எதுமே பேச மாட்றடா
என்ன பேசுறதுனு தெரியல டா
அடா போடா நீ பாத்தா அதுதா பொண்ணுங்கள பேசி ட்ரைனிங் எடுத்துக்கணு சொல்றது புரிதா ஒரு பொண்ணு கையில கூட கடைசி வர பேசாது இருந்தா இது மாரிதா இருக்கணு ஹலோ
நீ கரெக்டா பேசி பேசி பழகிட்ட நம்மளுக்கு அப்டி இல்ல
அவளுக்கு பழக்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிக ச ஒரு நாளைக்கு இருவத்திநாலு மண்நரத்துல இருவத்தி மூணு நேர பொண்ண பேசுன்னாளு பேசுவே
ம்
கவலையேப்படாத அது நா நார்மலா பேசுற மாரி பேச போறே பேசவு மாட்ற கேம் விளையாடுற எங்கந்திரா பேசு நீ ஆ உ சொல்லுவே நா பேசுரது ஒனக்கு காதுல கேக்காது
இல்லன்னா ஒரு ஐடியா பண்ணலாமா
என்னாது
நீ போன் பண்ண சொல்லு நீ பேசு நா போன் பண்ண சொல்லு பேசுறே
எல்லா வாட்டியு நாந்தான்டா பேசுறே அ அஞ்சு அஞ்சு நீயே சொல்லி ஒரு வாட்டி நீ பேசுனேனு
கரக்டுதா
நான்தா பேசுனே வாய் தா வலிக்குது நீ ஊ ஊன் கொட்டர உனுக் எதுவுமே தெரியல நா பேசினே இருக் தொண்ட தண்ணி வத்து யாரவுது பேசுறத பேச கூட முடில ரெண்டு பேரு பேசுனா கரெக்டா இருக்கு கொஞ்ச நேர நீ கொஞ்ச நேர நானு நானே பேசிக்கிறே இப்பத்தற அமைதியா இருக்குற ஊன்னுதா சொல்றா கேம் விளையாடிக்கிற உனக்கு அதனால எதுவு தெரில
டைம் அதிகமா இருந்தா நீயு சேத்து ஆடலா
உருள
டைமிங் இருந்தா நீ ஆட்லா ப்ரோ
ஓகே வெறுப்பா இருக்குது ப்ரோ வீட்ல வேற சரி போன் முடிஞ்சோன கேம் போடலாமா கொஞ்ச நேர கேம் போட்டா அப்ற பேசலாமா
ஆ
கால் கட்டானா கேம் விளையாடலாம கொஞ்ச நேர ஃப்ரீ ஃபயரு
செரிடா
என்னா
ஆ
நீ எத்தனமுச்சுக்கிற எத்தன டாஸ்க் முச்சுக்குற
இன்னு ஒர் ரெண்டு டாஸ்க் இருக்குன் நினக்குற
இன்னு ரெண்டு இருக்குத்தா மதி அம் ஒருஆட்டி பண்ணலா ஒருவாட்டி பண்ணசொல்லு
அப்றகொஞ் நேர கழிச்சு பேசிக்லா
நா மதிக்கிற்து பேசினநேரொ புங்கம் மதியாரு இன்னிதா ஓப்பன் பன்னான்னா எப்யோ ஓப்பன் பண்ட்டானா மதிய ஹலோ
ஆ
மதிஎப்போ ஓப்பன் பண்ணா
மதி இன்னக்கிதா ஓப்பன்பண்ணா
உங்க வீட்டான வந்தானா அவனே இல்ல நீ ஃபோன் பண்ணி கூப்ட்டியா
நா தா இது தி திவாகர்அண்ணாதா யார்ன்னா இர்ந்த கூப்புட்றான்ச்சி அத்தா கூப் ட்ட மதிய
அவுங்குளுக்கு எதனா ரெஃபர் பண்ணதுன்னா காஸ் ஓம்மா
அப்புல்லா இல்லடா
ஒ ஒ
இப்போ நீ மட்டு காசுசெலவுன் நென்ச்சா நீயே போயிர்க்கலான்டா எதுக்கு நம் பசங்குல்லா கூப்புற்ற இப்ப நம்பசங்க கஷ்டப்பட்டு கேட்ரிங்ல்லா வரானுங்கோ
ஆ ஆ
அதுனால அந்த அண்ண கூப்டுச்சு அதனால அந்த நெ அந்த நேரத்துல அப்டி கூப்ட்டுச்சு புரிதா
செர் செர்
தனியா பண்ணன்னா அந்த அண்ணனுக் தெரியாத அந்த தனியா பண்ணுண்ணு த ஃப்ரெண்ட்ஸ்ஸு கிட்ட சொல்லி தனியாப் பண்டுக்காது
அப்றோ அவுங்க முப்பத்ஆறு பேர் இருக்காங்க அன்னங்க எ ஃப்ரெண்டு அபறமேட் நா நா அஞ்சுபே இன்வேட் பண்ண ப்ரே எங்க ஃரெண்ட்ஸ்ஸ
என் ஃப்ரெண்டுக் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட நா வர்லடான்ட்டா இல்லன்னா நானு சேர்த்துட்ருப்ப
எல்லாரு பேமெண்ட் பேப்பறாங்க ப்ரோ
என்ன ப்ரோ
பேமெண்ட் வராம போ போதுன்னு இதுபன்றாங்க
அ அதுனால்தா ப்ரோ நறைய பேர் டவுட்டா கேக்குறானுங்க
ஆம்மா ப்ரோ எல்லா நெறய ஸ்கேம்வருதுல்ல
இல்லன்னா எங்பசங்க எல்லாரு வருவானுங் ப்ரோ பேமென்ட் இல்ல வருன்னு தெர்ஞ்சா
அத்தா ஒ நீங்க ஒரு வாட்டி கொஞ்சொ ஒரு அமௌண்ட் எட்த்தீங்கன்னா அத சொன்னா வருவாங்க ப்ரோ
கண்டிப்பா வருவாங்க ப்ரோ
அதே தா ப்ரோ ஒரு பேம்மன்ட் வேணு ப்ரோ அது கொஞ்சொ வெயிட் பண்ணு பேம்மெண்ட் எட்த்துட்டா பிரச்சன கெடையாது
ஆ
அந்த பேமென்ட் எடுக்ரவரியு வெயிட் பண்ணு வீட்ல வேற வெறுப்பாக்குது ஃபுல்லா காக்காங்க பர்ந்துங்குது ப்ரோ கருப்பு காக்கா கிரீன் கிரீன் கலர் இருட்டுமான ஒரு பத்து அந்த புறால்லா ஒரு வீட்டுமேல உக்காருமே அந்த வீட்டு மேல ஒரு இருவது காக்கா இருக்குது ப்ரோ உங்க வீட்டுமேல கூட ஒரு நாலஞ்சு காக்கா இருந்து உங்க பழைய வீட்டு மேல
அப்படியா சேரி
ஆமா ப்ரோ